டா
ஆ கேக்குது வணக்கம்
ம் வணக்கம் எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கேன்
நீங்க
வீட்ல எல்லாரு ஹவுஸ் ஒய்ஃபாதா இ
அப்டியா செரி செரி வீட்ல பசங்க கூட எங்கன்னா வெளிய ஷாப்பிங்கல்லா போயிட்டு வருவீங்ளா
ஆமா போவோம் நேத்து கூட போணோம் நேத்து ஈவ்னிங் கூட பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தொன்ன போயிட்டு வந்தோ
சரி சரி உங்க குரல் ரொம்ப ஸ்லோவா இது கம்மியா கேக்குது
சவுண் சவுண்டில்லாம இருக்கா
ஆமா உங்க குரல் ரொம்ப ஸ்லோவா கேக்குது
ஆ இப்ப கேக்குதா
ஆ இப்ப கொஞ்சோ பரவால்லங்க நா வந்து வீட்ல இந்த அப்டினா போர் அடிச்சுதுனா நா வெளி எல்லா போயிட்டு வருவேங்க
ஆ
ஷாப்பிங் போவன் எனக்கு வந்து கம்பெல்லா வாங்கறதெல்லா ரொம்ப புடிக்குங்க அதனால ஷாப்பிங் எல்லா போயிட்டு வருவன் எனக்கு வேணுன்ற பொருள வந்து நானே வந்து போய் வாங்கிட்டு வருவன் அம்மா அப்பாவ கஷ்டப்படுத்த மாட்ட ஏனா அவுங்களுக்கு கொஞ்சோ வயசாய்டு ச்சனால அவுங்க வந்து அந்த அளவுக்கு வெளிய போக மாட்டாங்க எனக்கு கொஞ்சோ வண்டி ஓட்ட தெரியுங்க அதனால வந்து மின்னாடி எல்லா ரொம்ப பயப்படுவாங்க அம்மா குடுத்துட்டா குடுத்தனுப்ப இப்ப வந்து அவுங்ளால டில்லயா அதனால நீ பொறுமயா போயிட்டு வா அப்டின்னு சொல்லிட்டு குடுத்தனுப்புவாங்க நமக்கு வீட்ல வேர் க்க போர் அடிக்குது அப்டின்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சோ வந்து வெளிய வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வருவங்க காருமே ஓட்ட தெரியுங்க ஆனா காரு ஓட்ட கொஞ்சோ பயமா இருக்குங்க ஏனா எதிர்ல்லா வரதெல்லா நம்ம பா க்குறோல்ல பயமா இருக்கு அனால ஓட்ட முடில உங்களுக்கு வண்டியெல்லா ஓட்ட தெரியுமா
ஆ எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியு ஆனா கார்ல்லா ஓட்னது கெடயாது அத இன்னு முயற்சி பண்ணது இல்ல பரவால்லயே நீங்க காரெல்லா ஓட்டறன்னு சொல்றீங்ளே பெரிய விஷ்யந்தா
காரு ஓட்ட தெரியுங்க எப்டின்னா அண்ணா வந்து யாருனா ஒருத்தர் வந்து என் கூட இரு இருக்கணு அவுங்க கொஞ்சோ கைடு பண்ணு அப்டின்னா ஓட்டுவ ஏனா நம்ம வந்து எதிர்ல ஆளுங்ளா பாத்தா கொஞ்சோ ஆ எப்டி சொல்றதுப்பா ஓட்ட தெரியாத டைமிங்ல எதிர்ல ஆள்லெல்லா வந்தா நம்ம ப யப்படுவல்ல அந்த மாரி நா கொஞ்சோ பயப்படுற போக போக கத்துக்கணு எனக்குமே கால்லெல்லா போணுனு ஆசங்க ஏனா இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து எல்லாமே கத்துக்கறாங்க எல்லாமே போறாங்க அப்டின்னும்போது நம்மளு செய்யணு அப்டின்னு எனக்கு ஒரு ஆசை நறையவே இருக்கு உங்களுக்கே இருக்குமே கண்டிப்பா
ஆமா எனக்குமே ஆச இருக்கு பைக்குமே ரொம்ப தூரம்லா நா போனது கெடையாது நா போ போமாட்ட பைக்லா ரொம்ப தூரம்லா லாங் ட்ராவல்லா அந்த மாரிலா போ மாட்ட கொஞ்ச தூரோ போவ ம் அ லோக்கல் மட்டும் போவ ஏன்னா மனசுல ஒரு பயோ இருக்கு இப்ப நறையா அக்ஸ்டென்ட்டு நடக்குதுல அதனால நம்மளு க்கு கொஞ்சோ மனசுக்குள்ள பயோ வந்திருது
அது என்னவோ கரெக்ட்டு தாங்க இப்பெல்லா நம்ப கரக்ட்டா போனாலுமே எதிர்ல வரவங்கன்றவங்க வந்து கரக் ட்டா வருவாங்களான்னு நம்பளால சொல்ல முடியல அதனால அந்த பயோ இருக்கதா செய்யும் பட் அதுக்காக நம்ம அப்புடே உள்ளேயே உக்காந்து டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க நம்ம பெண்கள் கொஞ்சோ வந்து தைரியமா வந்து கொஞ்சோ வெளிய போணோ அப்டின்னா தா நம்பளால எல்லா வேலையுமே செய்ய முடியு
ம் போறியா
சொல்லுங்க அப்புறோ வந்து நீங்க வந்து இது ட்ரெஸ்செல்லா ஸ்டிச் பண்ணுவீங்களாங்க அ உங்களுக்கு க
அதுவுமே எனக்கு மட்டு தெரியு எனக்கு வீட்ல மிஷின் இருக்கு தையல் மிஷின் வீட்ல வச்சிருக்கே எனக்குள்ளது நா யூஸ் பண்ணிப்ப ஏனா உள்ளத ஓரளவுக்கு தச்சி ப்ப இன்னு வெளியிலேல்லா யார்ட்டையு குடுத்து த யார்ட்டையிந்து உன்னு வாங்கி இனு தச்சு குடுத்தது இல்ல கேக்குறாங்க இங்க எல்லாருமே ஆனா நா எனக் க்கு கொஞ்சோ பயோ அதனால வெளியில யாருக்கு குடுக்கறது கெடையாது என்னோடது மட்டு நா பாத்துப்ப
குடுங்க எல்லா டெய்லரிங் வந்து கரெக்டா தச்சு தருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒண்ணு ரெண்டு முன்ன பின்ன தா இருக் கு முயற்சி பண்ணி பாருங்க இல்லன்னா உங்க அமொண்ட்லே கூட சாதாரமா ஒரு டிரெஸ் வாங்கி பக்கத்து வீட்ல இருக்கவங்களோட பிளவுஸ் வாங்கி நீங்க ஸ்டிச் பண்ண பாருங்க உங்களுக்கு ஒரு கான்பிடன் தானாவே வரு பயந்துட்டே இருந்தா வேலைக்காகாதுங்க
ஆமா அதே தா நா என்ன நெனைக்கறனா அவுங்க பேச்சா பிளவுஸ் எடுத்துவரும் நாங்க இல்ல கொஞ்சோ காஸ்ட்லியா எடுத் திருப்பாங்க நம்ம அதே மாதிரி திரும்ப எதாவது ஒன்னுன்னா நம்ம வந்து அத வாங்கி இது பண்ணிட்டோ அப்டின்னா நம்மளுக்கு கொஞ்சோ பிரச்சனை ஆகு அதனால அதுக்காக நா எ ஓரளவுக்கு இதுவே நம்மளுக்கு வீட்டுக்கு உள்ளத மட்டு நம்ம பாத்துக்கிறது
கரெக்ட்டு தா பட் வந்து உங்களால முடிஞ்சா அந்த நார்மலா வந்து ஆ காட்டன் கிளாத்லா ரொம்ப ரேட் கம்மியா இருக்குல்ல அதெல்லா வாங்கி முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க ஆனா நீங்க யோசிக்கது கரெக்ட்டு தா எங்கன்னா கடையில நம்ம வேல செஞ்சா கூட அந்த அளவுக்கு பிரச்சன வராது பக்கத்து வீட்ல இருக்கோவ்ங்கலா வந்து கரெக்டா நீங்க் தெச்சு தரலன்னா நீங்க இப்படி தைச்சு கொத்தீங்க அப்படி தைச்சு குடுத்தீங்கன்னு சொல்ட்டு எதனா ஒரு குறதா சொல்வாங்க அது நம்பளுக்கு கஷ்டமா இருக் கு ஆனா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க முடிஞ்ச வரைக்கு ஆ ம் அம்மாவோட பிளவுஸ் சோ இல்ல வந்து மாமியாரோட பிளவுஸோ கூட வாங்கி கொஞ்சோ தச் சி கொஞ்சோ முயற்சி பண்ணி பாருங்க அப்டி பண்ணீங்க அப்டின்னா உங்களுக்கு தானா ஒரு கான்ஃபிடென்ட் வரு அது அமொண்ட் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எதுனா ஒரு ஒ ஆ ம் அமௌண்ட் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல கொழந்தைய கூட்டு போறதுக்கோ இல்ல குழைங்களுக்கு நோட் புக் வாங்கி தரத்துக்கோ எதுக்காந்தாலு அந்த நா அமௌண்ட் டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க
ஆ உங்களுக்கு தையல்லு இது தெரியுமா
எனக்கு தெரியுங்க நா தையல் மிஷின் பண்ணுவே ஆனா உங்கள மாரிதா நானுமே கூட எப்டின்னா எனக்கு மட்டுமே நா ஸ்டிச் பண்ணிப்பே அதுக்கே எனக்கு வந்து ஒடம்லா வலிக்க ஆரம்முச்சுருங்க அதுல வந்து வேல செஞ்சோ அப்டினா கண்டிப்பா முதுகு கை கால்ல வலிக்குல அதுனால வந்து எப்டின்னா கரெட் டா அதுனால என்ன பண்ணுவேனா என்னோட சுடிதார் அது எனக்கு கட் பண்ண தெரியாதுங்க கட் பண்ணி குடு தாங்கன்னா நா ஸ்டிச் பண்ணிடுவே அதே மாரி ஆரி கிளாஸ் கூட நா போனேங்க பேசிக் மட்டு நா போனே என்னோட பேசிக்கு பிளவுஸுக்கு மட்டு நா வந்து நார்மலா நா ஸ்டிச் பண்ணிப்பே வேணு அப்டினா ஏனா கடேல குடுத்தோ அப்டினா அவுங்களா ஒரு மண் நேரோ ரெண்டு மண்நேரத்துல தச்சு குடுத்துற்றாங்க நமக்கு இப்பதான பழகுரோ அதுனால எனக் கு வந்து அதுவே ஒரு வாரோ நாளு வந்து உக்காந்து பொறுமையா தச்சுட்டுருப் பங்க பீட்ஸலா போட்டு என்னன்ன டிசைன் வேணுமோ நல்லா பொறுமையா உக்காந்து நா தையல் வந்து தெக்க ட்ரை பண்ணுவங்க நீங்களு வந்து முடுஞ்சா ஆரி கிளாஸ் போய்ட்டு வாங்களே
ஆமா நா அப்டிதா யோசிச்சிட்ருக்கே இவ்ளோ நாளா அந்த மாரி எனக்கு எது ஐடியா இல்ல ஆ ஆனா இனிமே நம்ம வந்து தையல் கிளாஸ் போய் ஏதாவது நம்ம கொஞ்சொ கொஞ்சொ கத்திட்டு வந்தா கூட நாம அதுல எதாவது ட்ரை பண்ணலா அப்டிங்கிற ஐடியால தா இருக்கே பாக்கலா
கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா கத்துக்கிட்டீங்க அப்டின்னா உங்களோட ட்ரஸ்ஸுக்கு மட்டுமாச்சு நீங்க போட்டுக்கலா ஒங்க கொழந்தைங்களுக் கு ட்ரஸுக்குமே நீங்க தெச்சுக்கலா ஏனா எப்பவுமே வந்து நமக்கு நம்ம தக் கறத விட நம்ம கொழந்தைங்களுக்கு தச்சு குடுத்தோனா அவுங்களுக்கு வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கு நீங்க அது வந்து தச்சுகிட்டீங்க அப்டினா ஒரு பட்டுப்பாவாட கொழந்த போட்டேனாலுமே அதுக் ஒரு டிசைன் ஒரு ஃபிளவர் வச்சு நீங்க தச்சு குடுக்லா கொழந்த வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சொல்வா எங்க அம்மா தச்சு குடுத்தாங்க எங்க அம்மா தச்சு குடுத்தாங்க அது நம் க்கு ஒரு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நீங்க ஆரி கிளாஸ் போங்க ரொம்ப நாள் இல்ல ஒரு முப்பது நாள்தா எடு பாங்க நீங்க பேசிக்காவே நீங்க கத்துக்ட்டீங்க அப்டினாலு வீட்ல நீங்க போட ட்ரை பண்ணலா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாக்குறே அப்பறோ கூட ஒரு தோழி சொன்னாங்க கூட பின்றது கூட ஈஸி தானாமா அவுங்க வந்து அடி போட்டு பழகிட்டோ அப்டினா கூடயுமே வந்து ஈஸி தா நெறைய நம்ம கூடைகள் போட்டுக்கலா வீட்டுக் கூட யூஸ் பண்ணிக்கலா அப்டின் கூட ஒரு தோழி சொல்லிர்க்காங்க அதயு முயற் சி பண்ணி பாக்கணு அப்டிங்கிற மாரிதா இருக்கே ஏன்னா நம்ம வந்து வீட்ல நம் ம வீட்ல வெளில போய் நம்ம ஒரு வேல பாக்க முடியாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்ல அப்டிங்கிறப்போ வீட்ல இந்த மாரி கைத்தொழில் பண்ணலா அப்டின் சொல்லிர்க்காங்க ஆ இனிமேல் இனிமேலாவது ஏதாவது முயற்சி பண்ணி பாக்கணுனு தா நெனைக்கிறே
கண்டிப்பா பண்ணுங்க அது வந்து கூட பின்றதுன்றது நல்ல ஒரு வேலதா செய்யலா ஆனா இப்ப அது வந்து அந்த அளவுக்கு பிஸ்னஸ் வர்லயேங்க அந்த அளவுக்கு யாரு வாங்கற மாரி எனக்கு தெரில எல்லாருமே இப்ப வந்து துணி பையி அது வந்து துணி காட்டன் இது பண்ணி அந்த மாரி தா வாங்கி யூஸ் பண்றாங்க இ இப்ப அந்த அளவுக்கு வாங்கறது இல்ல முயற்சி பண்ணி பாருங்க இருந்தாலு நீங்க ஆரில்லா கூட கத்துக்கோங்க வீட்டு பக்கத்லயே இருந்துச்சுன்னா போய்ட்டு வாங்க ஒரு மண் நேரந் தா எடுப்பாங்க ரொம்ப நேரோ எடுக்க மாட்டாங்க ஒரு மண் நேரோ எடுப்பாங்க பிள்ளங்க ஸ்கூல் போற டைம்ல மதியான டைம்ல கூட நீங்க ஃப்ரீயா இருந்தீங்னா போய்ட்டு வாங்க கண்டிப்பா ஒங்களுக்கு வந்து நீங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து துணி தைக்க கத்துட்ருக்கீங்க ஆரியு நீங்க லைட்டா கத்துக்கிட்டீங்க அப்டின்னா நல்ல பிசினஸ் தா எங்க போனாலுமே நீங்க வந்து சம்பாதிக்கலா உங்களுக்கு அந்த அது கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா தா இருக்கு நீங்க முயற்சி பண்ணி பாருங்களே முடிஞ்சா
கே கண்டிப்பா முயற்சி பண்ணி பாக்கறே இதைமே எனக்கு இந்த கூட பின்றது இந்த தையலு நீங்க சொல்ற மாதிரி இதுவே கைத்தொழில் தான இதையு முயற்சி பண்ணனுன் தா நா நெனைக்கிறே கண்டிப்பா முயற்சி பண்றே பண்ணிட்டு நா சொல்றே உங்கள்க்கு
ம் சேரி சேரிங்க நீங்க சமையல்லா நல்லா சமைப்பீங்ளா
ம் சமைப்பே ஓரளவுக்கு சம்ப்பே ரொம்ப சமைப்பல்லா பா சொல்ல முடியாது ஆனா சாப் பட்றளவுக்கு சமைப்பே
சேரி சேரி பிரியாணில்லா செய்வீங்ளா
ஆமா பிரியாணி தா அதிகமா செய்றது பிரியாணி, மீன் அது மட்டுந்தா அதிகமா செய்வே ஆமா அத எப்டியு வாரத்துல ரெண்டு டைம் கேட்ருவாங்க வார்த்துல ஒரு டைம்மாவ்து செஞ்சிருவே அ வீட்ல இருந்தாங்க ஞாய்ற்றுக்கிழம இருந்தாங்கன்னா ஆமா ஞாய்ற்றுக்கிழமயானா கண்டிப்பா பிரியாணி செஞ்சுருவே இல்லன்னா மீனு அந்த மாதிரி செஞ்சு குடுத்துருவே மீன் தா அதி கோ வாங்குவே அ கோழி, மட்டன விட அதுதா அதிகமா வாங்குவே மட்டனு எடு ப்பே மட்டன் வந்து அதிகமா எடுக்க மாட்டே அப்பிடி எடுத்தாலு எலும்பு வாங்கி சூப்பு வச்சு குடுத்துருவே அந்த மாதிரி
கரக்ட்டுங்க எல்லாருமே இப்ப அப்டிதாங்க சொல்றாங்க மட்டன்ல்லா நம்ம வந்து அந்த கறிய அந்த இதுல்லா சாப்பட்றதுலா அந்தளவுக்கு எனர்ஜியே கெடையாது அந்த சூப்பு அந்த எலும்புல இருக்க சத் துலா வந்து நம்ம குடிச்சோ அப்டின்னா தா இவ ரொம்ப நல்லதுங்க அப்டின் சொல்ட்டு சொன்னாங்க இத நேத்து கூட எங்க சொந்தக்காரவ்ங்க ஒர் த்தவுங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து பாத்துட்டு என்ன அந்யாயாத் துக் ஒல்லியா இருக்கா இந்த பொண்ணு எப்பிடி கல்யாணம் பெண்ணிட்டு எப்பிடி இருக்க போறா இவ சூ கொஞ்சோ வாங்கி நல்லா வச்சு குடுங்க கறீலல்லா என்ன சத்துருக்கு கறீ சாப்பட்றத விட எலும்பு நல்லா வந்து ஒடச்சு இது பண்ணி சூப் வாங்கி குடுங்க குடிக்கிட்டு பாப்பா அப்டின் சொல்லிட்டு போனாங்க
சேரி செரி நீங்களு தெம்பான உணவே சாப்புடுங்க ஒடம்புக்கு எந்த அ நீங்க வந்து இப்ப என்னோட கொழந்தைங்கல்லா கொஞ்ச சின்ன கொழந்தைக தா சொன்னா கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனா உங்களோட வயசு பிள்ளைங்களுமே எல்லாருமே இந்த அ கடைல வாங்கி சாப்பட்ற சாப்பாடு அது எதோ ஒரு சந்தோஷத்துக்காக பண்றாங்க ஆனா அது வந்து வந்து ஒடம்புக்கு ரொம்ப கெடுதல் தா அது இப்ப தெரியாது எங்க உங்களுக்கு கல்யாணோ ஆகி பிள்ளைங்க அந்த மாரி வந்ததுக்கப்பறந்தா நம்ளோட ஒடம்பு பத்தி நம்மள்க்கு தெரியு அப்பல்லா நா எங்கம்மா சொன்னப்பயெல்லா நா கேக்கல இப்ப நா ரொம்ப கஷ்டப்பட்றே இப்ப நம்ம அம்மா சொன்னப்பயெல்லா நம்ம அதல்லா சாப்ட்ருக்கலாமே அப்பல்லா எங்க வீட்லே நாட்டு கோழி முட்ட கெடச்சுச்சு அப்பயெல்லா நா சாப்பிடல ஆனா இப்ப நா எம்பிள்ளைங்களுக்கு ஒரு முட்ட பதினஞ்சுருபா பத்துருபானு வாங்கி வெளிலேர்ந்து குடுக்கற நெலமாக்கிருக் கு ஆனா நா சாப்படல இப்ப எனக்கு சாப்பிடணுன் தோணல என்னோட பிள்ளைங்களுக்கு தா குடுக்கணுன் தோணுது எனக்கு முடியல அப்டின்னா கூட எனக் வந்து சாப்புட்ணுன் தோணல அப்போ இப்ப தோன மாட்டேங்குது அப்ப அவ்ங்க குடுத்தாங்க அப்பயு எனக்கு சாப்டணுன் தோனல
கரெக்ட்டு தா இல்லங்க நா மோஸ்ட்டா வெளியலா வாங்கி சாப்ட மாட்டே அம்மாவ தா சமைச் சு தர சொல்வே அம்மா சமச்சு குடுத்தாங்க அப்டினா சாப்டுவே ஒரு சில நேரத்ல நமக்கா ஆ வெளிய சாப்புட்ணுன் தோணு பாருங்க அந்த மாரி டைம்ல தா நா வெளிய சாப்டுவே மத்த நேரத்லலா வந்து நா வீட் ட்ல தாங்க சமச்சு சாப்டுவே ஏனா வெளிய சாப்புட்றது நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல்னு எனக்கு நல்லாவே தெரியு அதனால நா வந்து அத ட்ரை பண்ண மாட்டங்க ரொம்ப ரேரா தா வெளிய சாப்டுவே இப்பலா தா அதிகமா சாப் ட்டுட்ருக்கே ஆனா நானு இதுக்கு மேல கொஞ்ச கம்மி பண்ணிக்கணுன் நெனைக்கிறே
கண்டிப்பா கம்மி பண்ணிக்கோங்க நம்மளோட நேரம் முடிந்துவிட்டது
ம் ஓகேங்க நன்றிங்க உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் பாய்
ஆ ரொம்ப சந்தோச பாய் ி பனது